வணக்கம் தோழர் கேக்குதுங்ளா
கேக்குதுங்கலே உங்களுகேக்குதுங்ளா
கேக்குது கேக்குது சாப்டிங்களா
ம் சாப்ட்டாச்சி
சாப்டாச்சா
ம் அப்பற கேக்குறீங்க இவ
இல்ல கேட்ட கேட்ட
செரி செரி ஒகே செரி எதனால உங்க வீட்ல உங்க உங்கள மட்டு இப்டி
அது வந்து அ அது ஆமாப் பலைந்து இப்டிதா நா வந்து எனக்கு விவரம் தெரிஞ்சி ஆ எட்டாம் வகுப்புலேந்தே இப்டித்தா நெனைக்கிற அதனால நா வந்து அ நா பாட்டி வீட்லருக்க அதனாலயே நா பக்கத்து வீட்லருப் பக்கத்து வீடுதான் அம்மா வீடு இருந்தாலு அங்க போமாட்டே பாட்டி வீட்ல இருக்க அப்டி ஆ அதுனால ஆ இப்ப கூடப் எப் டி சொல்றாங்க அப்டின்னாக்கா அதாது ப இப்ப தங்கச்சி வந்துட்டு சென்னையில படிக்கிறாங்க அவுங்க வந்துட்டு அ அந்த அம் மருத்துவருக்கு வந்து அ அம் துணையா படிப்பாங்கள துணை மருத்துவர் படிப் பாங்க தெரியுமா அதுக்கு படிக்க வைக்கிறாங்க அவ்ளோது பணம் கட்டி
ம் தெரியுதுங்க
நா வந்து ஊரே உலகத்திலே உள்ள உ எவ் எவ்ளோ ஒரு எப்டி சொல்றது இது ஆ கரெட்டா புடிச் மட்டமான அ கல்லூரின் சொல்ற அளவுக்கு உள்ள கல்லூரிலதா நா படிக்றே எனக்கு அதுரு அதுவே எனக்கு ரொம்ப ஒரு எப்டி சொல்றதுனா மனசும்ப ஆமா நா பாதிக்கப்பட்டுக்கோ எப்டி சொல்றது அம் ஒரு இதாவே ஆனா அந்த கல்லூரிலியுமே கொஞ்ச நா நல்ல பேர்தா எடுத்திருக்கே எனக்கு தெரிஞ்சி இந்த இது நெறைய பேர் இந்த மேரி பேச்சுபோட்டிகிலாப் போறதனால நெறையப் பேர கொஞ்ச தெரியு
ம் எனக்கென்னனா ஒவ்வொருத்த
இந்த வழியிலே நாம் போயிட்டு எப்டி சொ நல்லா நெறையப் பேசியிந்தே ஒரு எந்த அளவுக்குனா ம் இவுங்க ஒரு பேரு ஒரு இப்ப கோபிலா எப்டி பேசுவாங்கள ஆ அந்தளவுக் கு நா வந்துட்டனா போது எனக்கு அந்தள அதுக் குய எவ்ளோ முடியுமோ நா அவ்ளோ இது முயற்சி செய்வேன்
கண்டிப்பா கண்டிப்பா வாழ்த்துக்கள் கண்டிப்பா முன்னேற வாழ்த்துக்கள் ஓகே ஓகே அதெல்லா நீங்க விட்றாதீங்க அதெல்லா ஒன்னுமே இல்ல நீங்க வந்து வீட்லப் பேச்ல ஒழுங்காப் பண்ல நீங்க அதெல்லா நெனச்சு கவலப்படாதீங்க கண்டிப்பா வந்து நீங்க முயற்சி பண்றத முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வந்து ஒரு நாள் லைஃப்லே போ எதோ ஒரு டைம்ல நடக்கு கண்டிப்பா நடக்காம போவாது கண்டிப்பா ட்ரைப் பண்ணுங்க ட்ரை பண்ணவிட
ம் கண்டிப்பா அதுதா அதாது இப்ப எப்டி சொல்றதுனா ரொம்ப எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அ செரு வுடு பாத்துக்லா வுடுப்பா அப்டி அப்டி சொல்றதுக்கு கூட ஒரு ஆள் இல்லாம ஒரு மாதிரி எல்லாரு எப்டி நெனைக்கிறாங்கனா என்ன வந்துட்டு இப்ப எல்லாரு எல்லாரு எல்லார பொறுத்த வரைக்கு நா எப்டினா ஒரு சக்தினா வந்து ஒரு கோவப்படு ஒரு அந்த ஒரு திமிரான பொண்ணு அந்த மாதிரி அது எனக்கேத் தெரியில் நா ஒவ்வொருத்தவங்கள் நா அப்டிதா இருக்கனா இல்ல என்னனு எனக்கு அது தெரியில ஏ அப்டினாக்க என் நா மின்னாடியே அப் அப்டி இல்ல ஆனா மின்னடி எப்டி இருப்பனா அப்டியே ஒரு மாரி வெளையாட்டுத்தனமா இருப்பே இல்லாட்டி ஜாலியா பேசுவே அ அந்த மாதிரி இருந்தே
இப்ப எதனால அப்டி இருக்கீங்கனா வந்து இந்த மாரி பேரன்ட்ஸ்சப் பேசாம இருக்காங்ள இந்த மாரி பண்றாங்ளா ரொம்ப அது நம்ளுக்கு எப்டி சொல்றது ஆமா கோவப்படுத்து எல்லாத்தையு ஏற்படுத்து
இப்போ ம் அதாவ்து இப்போ வீட்டுக்கு யாராவது வராங்கனு வச் சிங்க இவுங்க வந்துட் ட்டு அந்த எடத்துல நா வந்து ரொம்பத் திமுறானப் பொண்ணு மாதிரி ஒரு இது பண்ணிர்றாங்க ஒரு நாடகமே ஒரு மாதிரி நடந்ததுன் வெச்சுகோங்க இப்போ வந்தா இவதா இப்டிருக் க்கா இப்டிதா இருக்கா நாங்க சொல்றத கேட்க மாட்றா நாங்க இதுப் பண்றதுதா வேணா வே ணான் அந்த மாதிரி அது மாரி எல்லார்ட்டியு வந்து என்ன பத்தி என்னென்னமோச் சொல்றாங்க எனக்கு என்னனா பிடிக்கில்னா நம்ம அவுங்கிட்ட வெளகிட்ணு அதப் போயி அவுங்களப் பத்தி சொல்லிகிட்டோ இல்ல இதுப் பண்ணிகிட்டோ அதெல்லாப் பண்ணகூடாது அந்த அந்த மாதிரி ஆ அதே மேரி அ தினமு நெறையத் அந்த இதுத் இருக்கட்டு ஒரு மாரி எப்டின்னா ரொம்ப மன அழுத்தமா இருக்குன் வச்சுக்கோங்ளே அந்த மாதிரி கொஞ்சோ நிம்மதியாவே இருக் க்க முடில அம் இப்போ வந்து ம் நமக் நம்ம கூட தோழர்கள்லா இருக்காங்கனு வச்சுக்கோங்க அவுங்க இத தோழர்தாங்க எது க்கு பின்னா நம்ம கொஞ்சோ சோகமா இருக்கோங்றப்போ நம்மள தேத்தறதுக்காக தா விடுப்பா பாத்துக்கலா விடு இன்னு எவ்ளவோ இருக்கு
ம்
டு அந்த மாதிரி சொல்லுதா அதாவது இருக்கமா இல்லையா பாக்குறதுக்கு கூட ஆள் இல்லாத அளவுக்கு நா வச்சிருக்க தோழர்கள்லா அது ம் அதனாலயே இப்ப எப்டி ஆயிடு ச்சின்னா எனக்கு நா யார் இன்மே
நீங்க எதுக்கு கவல படாதீங்க கண்டிப்பா நீங்க வந்து எல்லாமே உங்ளுக்கு நல்லதா நடக்கு ஏனாச்சு நீங்க வந்து இதெல்லா நெனைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க கண்டிப்பா வந்து ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் கண்டிப்பா வந்து நடக்கு யாரு இல்ல அது இல்ல அப்டி நெனச்சு மட்டு ஃபீல் பண்ணாதிங்க நாங்க தா எல்லாருமே இருக்கீங்ளே கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவோ கண்டிப்பா நீங்க நல்ல ஸ்டேஜுக்கு போவீங்க
ம் நன்றி நன்றி என்னாச்சு
இல்ல ஒன்னுல்ல கொஞ்சோ ஒடம்பு சரியில்ல ஒரு த்ரீ டேஸ் ஆச்சு
ஏ என்னாச்சு என்னா ஒடம்பு சரில்ல
இரும்பல் அப்றோ வந்து இந்த சளி புடிச்சிருக்கு ஆ இல்ல இல்ல காய்ச்சல் இல்ல
இந்த துளசி இருக்குல்ல துளசி ஆ அது அப்றோ வந்துட்டு மிளகு ஆ இஞ்சி கொஞ்சோ அ அதெல்லா வச்சு ஒரு மாரி நல்லா தண்ணி மாரி வச்சு குடிங்க
ப்ப அதெல்லா அரைக்கணுமா
ம்
அதெல்லா அரைக்கணுமான் கேட்டே
அரைக்கல்லா வேணா பின்ன எல்லா ஒரு டம்ளர் தண்ணி ஊத்திக்கோங்க எல்லாம் போட்டு நல்லா நல்லா கொதிக்க வைங்க ஒ ரு அர டம்ளர் வர வரைக்கு ஆ அந்த மாதிரி மிளகு இஞ்சி கொஞ்சோ கொஞ்சமா வச்சுக்கோங்க மிளகு எல்லா வந்து தொண்டைய ரொம்ப எரியு ஆ மிளகு அப்றோ இஞ்சி கொஞ்சூண் டு வச்சுக்கோங்க அப்றோ ஆ துளசி அப்றோ இந்த அ நீங்க கிராமத்துல இருக்கீங்கனா அந்த ஆடாதொட அப்றோ வந்து நொச்சில்லா இருக்கு ஆனா நீங்க எங்க இருக்கீங்க இது இது நகரத்துலதானா இருக்கீங்க
இல்ல இல்ல நா சிட்டிலா இல்ல நா பாண்டிச்சேரி பக்கம்
அது கிராமமா இல்ல நகரமானு கேக்றே உங்களுக்கு இந்த எல எல்லா கெடச்சா பாத்துக்கோங்க இல்ல இல்ல ஒன்னுல்ல பப்பாளி
ஆ
ஆ ஆடாதொட ஆமாமா பப்பாளி எல வந்துட்டு காய்ச்சல சரியாக்கிடு பப்பாளி எல ஏ இதெல்லா தெரியாதா உங்ளு க்கு இவ்ளோ ஒரு அதிர்ச்சியா கேக்குறீங்க பப்பாளி அப்டின் சொல்லிட்டு
இல்ல இல்ல கேள்விப்பட்ரு கேள்விப்பட்ரு
ஆ பப்பாளி பழமே எவ்ளோ ஒரு நல்லது தெரியுமா நம்ப ஆனா யாரு சாப்ட மாட்றாங்க அது பப்பாளி பழம் வந்துட்டு ரெண்டு நாள் சாப்ட்டாலே அப்டி நல்லா அப்டே மொகோ வந்து பழ பழன் ருக்கு ப்டே எனக்கு வந்துப் புடிக்காது பப்பாளி பழோ ஆமா இல்லல்ல நா எனக் வந்துது புடிக்கா அது பப்பாளி பழோ நா வந்து எப்டி சொறுதுன்னா ஆ அதுக்காண்டி சாப்புடுவே அதே மாத்திதான் நெறைய பழோ இருக்கு ந அதெல்லான்
இந்தால்லா யூஷ் பண்றீங்க சொல்லுங்க கேக்லா
நா இப் அது வந்துட்டு இந்து இது இந்த காய்கறிலா நாம் பச்சயாவே ஜூஸ் போட்டு குடிப்பே
ஓகே ஃபேஸ்
இந்த சொரைக்காவா இருக்கட்டு ஆ சொரைக்கா பீட்ரூட்டு கேரட்டு நெல்லிக்கா ஆஆ அம் ப்றோ வந்துட்டு கரோப்ள எ ஆ குடிச்சா நல்லாருக்கு மொகோ ந அது இப்ப நீங்க ஒரு வாரோ குடிச்சி பாருங்க அப்டே அப்டே பளப் பளன் ருக்கு அப்டி எப்டி சொல்றது நல்லா பளபளன் ருக்கு
எது குடிச்சா நல்லார்க்கு ஃபெஸ்ட் ஆஃப் ஆள் ஃபேஸு என்ன காய்கறி அது மூண்த்திய மிக்சிங்கா
ஆமா மூணுத்யு மிக்ஸ் பண்ணி குடிச்சாலு சரி இல்ல ஒர் நாளைக்கு ஒன் எடுத்துக்ட்டாலு சரி
ஓ
நல்ல பளபளன் ருக்கு நா அது வந்து ஒரு வாரோ குடிச் ச்சாலே எல்லா கேப்பாங்க என்ன க்ரீம் போர்றன் சொல்லிட்டி ஆனா நா க்ரீம்லா போலன் சொன்னா வந்து யாரும் சே நம்பமாட்டாங்க செ நானு உட்ருவ செர் ஓகே அப்டி சொல்
அல சக்கர போட்னுமா
சக்கர லா போடாதீங்க அதல்லா வேணா ப்ப நீ கேரட்டு போட்றீங்கில அதுவே இனிப் க்யு இப்ப நீங்க பீட்ரூட்டு மட்டு குடிச்சா குடிக்க முடியாத் தனியா பீட்ரூட்டு வந்து சுத்தமா குடிக்க முடியாதெப் பியே அ எப்டி சொல்றது ஒ அப்ட்யே ஒமட்டு அந்த மாரி இருக்கு பீட்ரூட்டு நெல்லிக்யா கூட குடிச்சிட்லா தனியா இதன்யு மூணுத்தியு சேந்து குடிக்கும்போ கொஞ்சோ உங்ளுக்கி குடிக்கத்துக் கொஞ்சு ஈஸியா இருக்கு
ஓகே ஓகே கண்டிப்பா ட்ரை பண்றேனி சொன்னதுல்லா ட்ரை பண்றே
இந்த சன் ஆன் சூரியனுக்காண்டி ஒரு இது போடுவோம்ல க்ரீம் போடுவோம்ல அதுதா அது அது ஆ அதுவு அதுவும் ப அது பயன்படுத்துங்க அது வந்துட்டு என்னப் பண்ணு அப்டினாக்கா மொகத்துல வந்துட்டு கொஞ்சோ அந்த அதாவ்து அம் எப்டி சொ ஆ அதெல்லா பெய்டு நல்லாப் நல்லாருக்கு மொகோ
ம் இல்லல்ல நீங்க என்ன சன்ஸ்கிரீம் யூஸ் பண்றீங்க சொல்லுங்க
அடப்பாவிகளா அத நா சொல்றோ உங்களுக்கு நா அப்பறோம் வேற வந்துட்டு ம் ந்த இது அன் ஆ ந்தோ ஓஓ குளிர்சாதன பெட்டி இருக்குல அதுக்குள்ள வந்துட்டு ஐஸ் கட்டிலா வச்சிருப்போம்ல
ஆமா அது ஃபேஸு யூஸ் பண்ணுவே
அது அது மொகத்துல வந்து தேச்சீங்கின்னா அது கொஞ்சோ நல்லாருக்கு நா எனக் அது வந்து நல்லாருக்கு நல்லா இல்லே எனக்கு ஆனா நாஸ் சொல்றேன் இதெல்லாம் நா பாத்ருக்கேன் அதனால சொல்றேன் அதே மாதிரி
பண்றே ஓ ஐஸ் இது ஒ ஆ சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றேன் நா வந்து ஒரு ஒன் இயரா யூஸ் பண்றே
நா இப்ப ஒரு ரெண்டு மாசமாதா யூஸ் பயன்படுத்துறேன் ரெண்டு மூணு மாசம் ஆயிடுச்சி ம்
பன்ன இந்த ஜூஸ் மட்டும் குடிக்க மாட்டேன் அவ்ள தா நீங்க சொல்றது
ம் அதே மாதிரி தண்ணி குடிக்கணும் தண்ணி நெறைய குடிக்கணும் நல்லா தண்ணி எப்படின்னா சாப் பாட சாப்பாடு கொஞ்சமா சாப்பனும் சாப்டும்போது தண்ணி இல்ல அதாது இப்ப நா சும்மா இருக்கற டயத்துல நறைய தண்ணி குடிக்கணும் நீங்க எவ்ளோ தண்ணி குடிக்கீங்களோ அவ்ளோது மொகம் வந்து பளபளப்புன் இருக்கும்
தண்ணி நல்லாதாங்க குடிக்கிறோ ஆனா அந்த மாரி இல்ல
அது எப்டின்னா வச்சுங்க நா வந்து சும்மா சும்மா குடிப்பேன் தண்ணி ஓ அப்புடியா அது பிரச்சனல்ல இல்ல இல்ல நீங்க வந்து அதாது நீங்க மொத வாட்டி மொதல்ல
தோழரே நம்மளுக்கு குடுத்த டைம் முடிஞ்சிச்சு தோழ்ரே நன்றி மீண்டும் மீண்டும் வருக ஓகே ஓகே